ஹலோ ஆ வணக்கம் அக்கா எப்டி இருக்க
ஆ நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே மக்கா எங்க இருக்கீங்க ஊர்ல இருந் வந்துட்டீங்களா
ஆ இல்ல நா வீட்லதா இருக்கே ஊருக்கு போய் வா போன வாரோ போனே போய்ட்டு வந்துட் டே ம் கிராமத்துக்குதான போனே நல்லா இருந்துச்சு ஒரு ஆமா ஒரு
உங்களுக்கு வேற ஒடம்பு சரி இல்லன் சொன்னீங்க இப்போ நல்லா ஆக்டிவா பேசுறீங்
அது சரியாயிடுச்சு இப்போ
எப்படி இவ்வளவு சீக்கிரமா சரி பண்ணீங்க எங்களுக்கெல்லா பாத்தீங்கன்னா சளி இருமல் காச்சல்லா வந்தா ஒரு வாரோ ட்ரீட்மெண்ட்
அப்படியா நா வந்து எது எதுக்குமே வந்து ஹாஸ்பிட்டல் அந்த மார்ல்லா போக மாட்டே கை மருத்துவோ அந்த மாரிதா போய் பாப்பே எல்லாமே அந்த பாட்டி வைத் இப்ப எங்க அம்மாக்கு நா முடிலன் சொல்லிட்டா எங்க அம்மா வந்து ஒடனே ஹாஸ்பிட்டல்லா கூட்டிட்டு போ மாட்டாங்க
செரி
பாட்டி வைத்தியோன் சொல்லிட்டு எதோ செஞ்சு குடுப்பாங்க அத சாப்ட்டோ அப்டீனா சரியாயிடு சீக்கிரமாவே
அப்டி எல்லாம இருக்கா
ம் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போறத விட கை வைத்தியோ தா நமக்கு பெஸ்ட்டு இன்னொன்னு சைட் எஃபெக்டு இல்லாம இருக்குந்தானே
ம் ம் அது என்ன மாரி இது பண்ணுவாங்க உங்குளுக்கு எதாது தெரியுமா கொஞ்சோ சொல்கிறீங்களா நானு பண்ணிக்கிறே
அ நா வந்து எனக்கு எங்கம்மா எப்டி குடுத்தாங்க அப்டின்னா தொளசி எல இஞ்சி மெளகு எல்லா சேத்து கஷாயம் மாதிரி போட்டு அத வந்து குடிக்க சொன்னாங்க
செரி செரி
அத குடிச்சோனா கொஞ்சோ ரிலீஃபா இருந்துச்சு அப் அப்டியே அ போக போக ர நல்லா சரியாயிடுச்சு
அது எப்டி சாப்ட்டு சாப்ட்ட உடனே குடிக்கணுமா இல்ல வந்து சாப்புட்றதுக்கு முன்னாடியே குடிக்கணு
இல்ல சாப்பர்றதுக்கு முன்னாடிதா குடிச்சு குடிச்சே ஒரு நாள் வந்து சாப் பர்றதுக்கு முன்னாடி காலைல குடுத்தாங்க அதுக்கப்றோ நைட்டு சாப்பர ஆமா சா நைட்டுமே சாப்பர்றதுக்கு முன்னாடிதா குடுத்தாங்க அது எப்டி பண்ணாங்க அப்டின்னா வந்து அ ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணிய அடுப்புல வச்சு டாங்க வச்சுட்டு இந்த இத எல்லாத்தையுமே வந்து இந்த இன் இது இஞ்சி அ வெள்ள பூண்டு எல்லா இடிப்பாங்கல்ல ஒரு ஒலக்க மாதிரி சின்னதுவோ அதுல போட்டு நல்லா ஆ நல்லா தட்டி அந்த தண்ணிக்குள்ள போட்டாங்க போட்டு அந்த ரெண்டு டம்ளர் வந்து ஒரு டம்ளர் வர்ற வரைக்கு கொதிக்க வச்சாங்க கொதிக்க வச்சிட்டு குடுத்தாங்க இந்த இது எடுத்துட்டு சைட்லயே வந்து ஆவி பிடிக்கவு செஞ்சே சோ அதனால எனக்கு சீக் கிரமா விட்ருச்சு அதே மாரி இந்த எலைகள் மஞ்சளு இதெல்லா தும் துளசி கொஞ்சோ வேப்பெல இதெல்லா போட்டு நல்லா ஆவி ஆ புடி நல்லா சு கொதிக்க கொதிக்க வச்சு ஆவி பு டிச்சே சோ அந்த ஸ்டீம் எடுத்துது இது எடுத்தது எல்லா சேத்து சீக்ரமா எனக்கு சரியாயிடுச்சு
இத தாம் பா ஹாஸ்பிட்டல்ல ஆ ஸ்டீமு இதுன் சொல்ட்டு முந்நூற்வா நானூறுவா ஆ முந்நூற்வா நானூர்வா வாங்கிர்றாங்க
ஆமா அதுக்கு ஒரு சிட்டிங்சு ஃபோர் ஹண்டர் ருபீஸ் தான வாங்குவாங்க
ஆமா ஆமா இப்பல்லா சும்மாவே ஹாஸ்பிட்டலு போனாலே ஐநூறுலருந்து ஆயர்ருவா வரைக்கு மினிமம் கைல எடுத்துகிட்டு போவ வேண்டியதா இருக்
ஆமா ஆமா நீங்கலா எதுமே பண்ண மாட்டீங்ளா இந்த மாரிலா இயற்கை வைத்தியம்லா
ம் இது இப்ப நீங்க சொல்லி தா எனக்கு இதலா தெரிய வருது
அப்போ நீங்க சளி பிடிச்சுச்சு காய்ச்சல் அப்டின்னா வந்து ஹாஸ்பிட்டல் மட்டுந்தா போவீங்களா
ஆமா ஆமா எங்களுக்கு இதெல்லா வந்து இப்போ நீங்க சொல்லி தா வந்து எங்குளுக்கு
ஆ இதுக்குத்தா வீட்ல வந்து பெரியவங்க வேணுன் சொல்றது பெரியவங்க இருக்குற வீட்ல வந்து நமக்கு சொல்லுவாங்க பாட்டி தாத்தா அவுங்கலா இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க இந்த மாரி பண்ணுங்க அந்த மாரி பண்ணுங்கன்னு
இன்னொன்னு வைத்த வலி இதெல்லா வந்துச்சுனா என்ன செய்ணு
நாங்க வந்து வைத்து வலி அஜீரனோ அந்த மாரிலா ஆச்சுன்னா ஓம வாட்டர் தெரியுமா உங்குளுக்கு
ம் கேள்விப்பட்ருக்கே
நாம வந்து என்ன பண்ணுவோனா
நாங்க சூப்பர் மார்க்கெட்லா போறப்ப ஆ கடைல வச்சுருப்பாங்க
ஆமா ஓம வாட்டர் அந்த வா அந்த ஓம வாட்ர வாங்கி வச்சுக்கிட்டோன்னா எப்பலா நம்ம வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்றோமோ லைக்கு வயிறு வலிக்குது இல்ல வயித்துக்கு சரியில்லாம இருக்கு‌‌ எ எத மா ஒரு நெஞ்செரிச்சல் அந்த மாரி இருந்துச்சுனா ஒரு ரெண்டது ரெண்டு து ஒரு ஃபை ஃபி ஃபை டு டென் எமல் ஓம வாட்ரு குடிச்சுட்டோ அப்டின்னா கொஞ்சொ ஒரு ஃபி ரிலீஃபா இருக்கு ஆமா அதே மாதிரி சீரக தண்ணியு ரொம்ப நல்லது
நாலா வயிறு வலி வந்தப்ப இது இது ஒரு‌‌ அர நாள் லீவ் போட்டு பாதி நாள் ஆஸ்பத்திரியே கதின் கடந்தே
அததா பண்ணக்கூடாது நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம கை வைத்தியத்த எடுக்கனு அதுலே கை வைத்தியத்துலே முக்கா வாசி நமக்கு சரியாயிடு அத மீறி போகுறப்போ மட்டுந்தா நம்ம ஹாஸ்பிட்டலுக் போகனு எடுத்தோனே நம்ம ஹாஸ்பிட்டல் போனோனா அதப் அந்த டெஸ்ட்டெடு இந்த டெஸ்ட்டெடு ஒன்னுமில்லாததுக்கு ஒனக்கு அது இருக்கு இது இருக்குன் சொல்லி நம்மளயே மாத்தி வுட்ருவாங்க அதுனால எப்பவுமே ஒடனே வந்து ஹாஸ்பிட்டல் போக கூடாது
ரி‌ இந்த மாரி தலவலி அதுமார்லா வந்தா என்ன பண்வீங்க அதுக்கு எதுவு இருக்கா
தலவலி வந்துச்சுன்னா இஞ்சிச்சாறு இல்லன்னா துளசியில தா நாங்க யூஸ் பண்ணுவோ
ஓ அதுக்குமே இஞ்சிச்சாறு துளசி எல
அ இஞ்சி சாறு ரொம்ப நல்லது எல்லாத்துக்குமே ஈவன் தலவலிக்கு மட்டு இல்ல இப்ப உங்களுக்கு வந்து நெஞ்செரிச்சல் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அந்த மாதிரி இருக்கு இன்னொனு பசி எடுக்காம இருக்கு அப்டின்ற பட்சத்துலல்லா நீங்க வெறு‌ வயித்துல காலைல எந்திரிச்சோனே இஞ்சிச்சாற தட்டி குடு ச்சுட்டோன்னாலே நமக்கு ரொம்ப ரிலீஃபா தெரியு இன்னோனு‌ வந்து செல நேர‌ வந்து தவக்கு வந்து நீ நீர்ச்சத்து இல்லன்னாலு தலவலி வரு கரெக்ட் டைம் சாப்பிடலனாலு தலவரி வரு ஸோ அதெல்லா நம்ம எல்லாமே பண்ணிட்டு நமக்கு அ மறுபுடியு இந்த மாரி வலி இருந்துச்சுன்னா நீங்க வந்து இந்த மாரி பண்ணலா ஃபஸ்ட்டு தலவலிக்கு மொத காரணொ அ டயத்துக்கு சாப்புடனு
நாலா அடிக்கடி தலவலிக்குது அப்டின்னா வந்து ஐய்யய்யோ எதோ உள்ள தா பிரச்சன இருக்குமோன் சொல்லி பயந்துகிட்டே இருப்பே இதுல இவ்ளோ விஷயொ இருக்குன்‌ நீங்க இப்ப சொல்றப்ப தா தெ
ப்பிங் கரெக்ட்டா வேணு ஒரு எட் நீங்க நைட் எத்தன மணி நேர தூங்குவீங்க?
நா வந்து ஒரு‌ நாளக்கி அஞ்சு மண் நேர டு ஆறு ம
அதுல்லா பத்தாது ஒரு நாளைக்கு கொறஞ்சது எட்டுலருந்து ஒம்போது மண் நேர தூங்கனு நமக்கு எல்லாருமே ஏழு டு எட்டு மணி நேரொ தூங்கணுன் சொல்லுவாங்க அட்லீஸ்ட் ஒரு ஏழு டு எட்டு நீங்க கண்டிப்பா தூங்கியே ஆகனு நம்ம பாடிக்கு உள்ள இருக்க பாட்ஸுக்லா ரெஸ்ட்டு தேவதானே
ஆமா இப்ப நீங்க தலவலி பத்தி சொல்லவொட்டி தா நா வந்து தண்ணி நெறய குடுக்கிறதில்ல
ஆ அதுவு ஒன்னு ஒரு நாளைக்கி எத்தன லிட்டர் தண்ணி குடுப்பீங்க
நானா நா வந்து ரெண்டுலெர்ந்து மூணுலிட்டர் குடி
ஆ அது கரெக்ட்டு தா ரெண்டு ஒரு மூணு நாளைக்கி ஒரு மூணு லிட்ரு குடுச்சா அது நல்ல நல்லதுதா
என்ன‌ நால்லா வந்து நெட்ல சர்ச் பண்ணிருக்கே என்னுடைய ஒடம்பு கன்டிஷன்க்குலா நாலுலெர்ந்து அஞ்சு லிட்ரு வரையு குடி
ஆ அப்போ நீங்க வந்து அ ஃபஸ்ட்டு‌ வந்து ஒரு நார்மலா இப்ப நம்ம சும்மா கிளாஸ்ல டம்ளர்ல எடுத்து குடுத்தோன்னா நம்ம வந்து தெரியாதளவு நீங்க வந்து வாட்டர் பாட்டல் வந்து பெருசா வாங்கி வச்சிகுனு ஒரு ஹாப் டேக்கு ஒரு டூ லிட்ரு இந்த காலிபண்ணனு அடுத்த ஆப் டே அந்த மாரி வச்சு குடி கணு அப்பதா நமக்கு வந்து அந்த இது பழக்கொ வரு ஆ இல்லனா நம்ம குடிக்கமாட்டோ ஜஸ்ட்டு ஒரு கிளாஸ் மட்டு குடிச்சுட்டு அப்டியே விட்ருவோ
இப்பெல்லா வந்து சின்ன சின்ன ஹெல்த் கண்டிஷன்லே வந்து மாத்ர மாத்ர மாத்ரன்னு மாத்ரையாவே எடுத்துக்கிற ஆனா நீங்க இப்ப சொல்றதெல்லா பாத்தா வந்து நம்மளே வீட்லேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாரி ஆ இயற்கையா கெடைக்கிற
கண்டிப்பா அதேதா ஹாஸ்பிட்டல் போவ கூடாது இன்னொன்னு மாத்திரைகள் எல்லா வந்து கெமிக்கல்ஸ்னால உருவாக்கப்படறது எப்படி நமக்கு வந்து சடன் ரிலீஃப் குடுக்கறது ஒன்னுருக்கு பட் இருந்தாலு அது வந்து பயங்கர சைட் எஃப் பெக்ட் குடுக்கு அதிகமா மாத்ர எடுக்க எடுக்க நம்மளோட கிட்னியில வந்து அது போயி அ ஒரு லேயரா டெபாசிட் இருக்கு அப்பறொ கிட் கிட்னியோட பங்க்ஷன ஆ இல்ல உண்ம அதுதானே மாத்ர அதிகொ எடுக்கெடுக்க நம்ம கிட்னி தா ஃபர்ஸ்ட்டு ஸ்பாயில் ஆகு மாத்ர எடுக்றத அவாய்ட் பண்ணிட்டு நம்மளால முடிஞ்சளவு நம்ம பக்கத்துல கெடைக்கிற கை வை த்தியங்களயே நம்ம பாக்கனு
பட் எதுவுமே வந்து நீங்க சொல்றது மாரி பண்லா ஆனா வந்து ரொம்ப இது வந்து கண்டினியூவா இருந்துகிட்டே இரு னா நம்ம டாக்டர
அது வந்து ஒரு அட்லீஸ்ட் எந்த விஷயமா இருந்தாலு ஒரு மூணு நாள் வர நம்ம வந்து வச்சிருந்து பாக்கனு காச்சலா இருந்தாலு சரி எதுவா இருந்தாலு சரி மூணு நாளைக்கு மேல தாண்டு பட்சத்துல தா நீங்க டாக்டருக்கு போகனு ஏனா நம்ம ஒடம்புல வந்து இயற்கையாவே நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு எல்லாத்துக்குமே ஆனா அது எப்போ நமக்கு வந்து அ ஆக்டிவேட் ஆகு அப்டின்னா அது அதுக்கு எதிரா நம்மகிட்ட வருபோதுதா அது அந்தத போராடுறதுக்கு எதிரா வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்திய உண்டுபடுத்து நாம வந்து எடுத்தோனேயே மாத்தரய போட்டு அத சப்ரஸ் பண்ணிட்டோ அப்டினா இயற்கையா நமக்கு கெடைக்க வேண்டிய நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம ஒடம்புலயே இருக்காது அதனால எதுவா இருந்தாலு ஒரு மூணு நாளைக்கி வச்சிருக்னு நம்ம அதுக்கப்பறந்தா டாக்டர்கிட்டல்லா போனு
ஓகே ஓகே இப்போ நம்ம வந்து எனக் கு பாத்தீங்கனா முடி அடிக்கடி கொட்டிக்கிட்டே இருக்கு இந்த தலமுடி இருக் இதுக்கெல்லா வந்து எது இந்த மாரி நீங்க சொல்றமாரி எது வைத்தியோ இருக்கா
ஆ எங்க அம்மா வந்து எனக்கு முடி முடி அதிகமா கொட்டிட்டு இருந்த்ச்சு அப்போ எங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கனா செம்பருத்தி எலயையு பூவயு அரச்சி தலைல அ தேச்சு உடுவாங்க அது போட்டோ அப்டின்னா ஏன்னா செம்பருத்திகில வந்து இந்த முடி வளர்ச்சிக்குரியது எல்லாமே வந்து அது நெறைய இருக்கு அதனால அது குடுப்பாங்க
ஓ அப்டியா வேற
வேற வந்து கற்றால இருக்கு இல்லியா கற்ற அந்த ஆலுவேரா
ஆமா
அத வந்து ஜெல்லா எடுத்து தலையில தேய்ப்பாங்க அது வந்து நம்ம சூட்டுக்கு நல்லது அதே சமய வந்து முடி கொட்றது முடி வளர்ச்சிக்கு அது ரொம்ப நல்லது
இப்ப இப்ப ஹீட்டுனாலயே கூட சில நேர வந்து நம்மளுக்கு முடி கொட்டுவது
ஆ அதுக்கு வந்து க த்தால ஜூஸ் குடிக்கலா அது வந்து ச நம்ம மொ மொகத்துக்கு கூட நல்லது ரொம்ப முடியு நல்லது அந்த க த்தாலவை வந்து நடுவுல இருக்கிற அந்த சோறு பகுதிய எடுத்து நல்லா தண்ணில ஒரு மூணு நாலு தடவ இது பண்ணிட்டா கொஞ்சோ அந்த கசப்பு தன்மை போயிரு அத வந்து நம்ம மிக்சில அடிச்சு குடிச்சுர்லா ஒடம்புக்கு அவ்ளோ நல்லது சூட்ட அப்டியே தனிச்சிடு
ம்
இல்லன்னா நீங்க வந்து வாரத்துக்கு ஒரு தடவ வந்து நல்லெண்ண தேச்சு தலைக் குளி க்கனு அதுவு நல்ல சூட்ட அமத்து
ஓ அப்பிடியா இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க
இதுக்குத்தா வீட்ல வந்து பாட்டி இருக்கணுனு சொல்றது அந்த மாரி பெரியவங்க இருக்கும்போது நமக்கு எது வந்தாலு அவுங்க ஒன்னு ஒன்னா இப்டி பண்ணணு அப்டி பண்ணணு நமக்கு வந்து வழிகாட்டிட்டே இருப்பாங்க
ஸ்கின் கேருக்கு எதுவு இந்த மாதிரி இருக்கா
ஆ இருக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு மஞ்சளு நம்ம கடலை மாவு எல்லா இருக்குல்ல அதெல்லா சேத்து நம்ம மூஞ்சில அப் பூசிட்டு வந்தோ டெய்லி அப்பிடின்னா நம்ம ஸ் நம்ம ஸ்கின் வந்து நல்லா பொழிவாவு இருக்கு இந்த மாரி இயற்கையிலேயே நமக்கு வந்து நெ றைய விஷயங்கள் கடை இருக்கு ஆனா நம்ம தா எதையுமே வந்து பண்ணாம எ ஏழு எதுக்கு எடுத்தாலு ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புற வந்து ஆ கெமிக்கல்ஸ்ன்னு சொல்லிட்டு கடையில வந்து இதை யூஸ் பண்ணா அத யூஸ் பண்ணானு சொல்லி ஒவ்வொரு பிராண்டு அவுங்க இத ஸ் சொல்லும் போது நம்ம அத அப்ப யூஸ் பண்றோ
ச நீங்க சொல்றத பாத்தா பாட்டி வைத்தியத்துல ரொம்ப பெரிய நன்மைகள்லா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொறைஞ்ச செலவுலையே வந்து ஈஸியா தா
ஆ நம்ம வீட்ல நம்ம யூஸ் பண்ற அன்றாட பயன்படுத்துற பொருள்கள்லயே நமக்கு தேவையானது எல்லாமே இருக்கு
ஆ
சேரி நம்ம இன்னொரு நாள் பேசலாமா எனக்கு இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு நா போகணு நம்ம இன்னொரு நாள் பேசலாம்
கண்டிப்பா பாய்